ஆஹ் உம் கேக்குதுங்க சொல்லுங்க
உம் அது என்ன இதுவா கஸ்டமர் கேரா
கஸ்டமர் கேரா
கஸ்டமர் கேர்
ஹலோ
ஹலோ
ஆஹ் சொல்லுங்க
ஆஹ் கஷ்டமர்கேர் மாரி பேசுறீங்களே அதா கேட்டே
ம் ஆஹ் கஸ்டமர் கார் வேற மாரி பேசுவாங்க
ம்கூம் கஸ்டமர் கார் இல்ல கேர்
கேர் உம் சாப்டாச்சா
சாப்ட்டே
என்ன சூப்பு கொண்டக்கல்லையா
கொண்டக்கல்லனியா
ம்
பச்சபட்டாணி உருளகெழ
ஓ சேரி சேரி அப்புறம் என்ன பண்றீக தம்பி எங்க சத்தத்த கானோ
இங்கதா இருக்கா
ஸ்கூல் போயிட்டு வன்ட்டானா
போயிட்டு வன்டா
சேர் சேரி செரிங் சாப்ட்டானா
சாப்ட்டே அடிச்சு புட்டாங்ளா சேர்
அதா அந்த போய் கேக்க கேக்க சொன்னேனே கேட்டுச்சா
ம் கேட்டுச்சு
என்ன சொன்னாங்களா
என்ன பண்றானா அங்க போயி அங்க இருக்குற கிளாஸ் ரூம் இருக்குல போயம் நடத்தும் போது சுத்தி சுத்தி வரானா
அத தானே இவே பண்ணுவே
ம்
ம் எல்லாரு உக்காந்துருக்குலாமா
உக்காந்துருக்கலா
ம்
துரு துருன் இருக்கானா ஆனா மண்டக்கமா பண்றானா
ம் நம்ம பேசுற காதுலே வாங்க றதில்ல
வாங்க மாட்டே அது ம அது வந்ட்டு
மண்டக்கனமா இருக்கேன்லா டாக்டர் சொல்ல மாட்டங்ளே சீ டீச்சர்
அது யாராலயு மாத்த முடியாது
பேம்
ஹலோ
புக்கெல்லா குடுத்துருப்பாங்களே வரையறதுக்குலா வரையறானா
ஆ வரையறா
ஆ சொல்லிக் குடுக்குதோ இது
ஆமா
ஆ டைரி குடுத்துட்டாங்களா
டைரியா
ம் எதோ யோசனைல பேசற மாரி இருக்கே
இல்ல இல்ல டைரி ஃப்ல்லாஅப் பண்ணி கொடு பேசற
ஆஹ் ஆஹ் என்ன பிளட் குரூப் அவனுக்கு
ஏ பிளட் க்ரூப் தாங்க ஒ பாஸிட்டிவ்
ஓ பாசிட்டிவா ஓ பாசிட்டிவ் ரொம்ப ரேர் இல்ல
ஓ பாஸ்டிவ் இருக்கரதுல்லயே ஈசிய கிடைக்கதுங்
பி பாசிட்டிவ்
அதுனா எனக்கு தெரியல இது மட்டும் தெரியும்
இது ஈஸியாவா கிடைக்கும்
அஹ்
பி பாசிட்டிவ் தா ஈஸியா கிடைக்கும்
ஆஹ்
ஆமா மாத்தி சொல்றியே ஓ பாசிட்டிவ் கிடைக்கிறது கஷ்டம்
ஆஹ் எனக்கு ஓ பாசிட்டிவ் செரீக்கு ஓ பாசிட்டிவ் எங்க அப்பாவுக்கு ஓ பாசிட்டிவ்
ஐய்யோ இருங்கண்ணா தஸ்வனுக்கும் ராமுக்கும் இன்ன எனக்கு சரியா தெரியல எடுத்திருக்கே நிறைய தடவை நாபக இல்ல கூட்டிட்டு போய் ஒரு தரவ எடுத்து பாக்கணும் அவிங்க ரெண்டு பே இரு
ஆஹ்
தக்சனுக்கு இன்னும் டைரி குடுக்கல குடுத்தா அதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்ல
உம்
உம்
உம் ம் எடுக்க சொன்னாங்க காசு கொடுக்கற ராஜ் ராஜ் லேப்ல போய் எடுக்கலாம் பாத்தோம்
என்னது
ராஜ் லேப்ல போயி ம் எடுக்குது எடுக்கலாம் எடுக்கலாம் பா அதுக்க நான் சொன்னேன் கண்டிப்பா என்ன பிளட் க்ரூப் னு குடுதுறுபண்யிங்க
இருக்கும்
அத ஆ
உம்
இருப்பரு ஆமா இரு
உம் பாப்போம்துல போய் பாக்கணும் இங்க ரெண்டு பேருக்கு எடுக்கணும் அப்புறம்
நிலவரசி என்ன பண்றாங்க
புரியல
கௌச்சி கௌச்சி இளவரசி
கவுச்சிக்கீ
இளவரசி உங்அத்த
யாரது
உங் அத்த தே
அது கரெக்டு எப்டி சாவித்திரி சொன்னுச்சா ஐய்யயோ யார் சொன்னது சத்தமா பேசுங்க க்ளியரா கேக்கல நீங்க பேசுறது
நாந்தே சொல்றேன் கேக்குதா இப்ப
உம் கவுச்சிக்கி இளவரசி தானே
உம்
என்ன சொடிய
கவுச்சி இளவரிசி தே கரெக்டா தே சொல்றே
உம் ஒங்க அத்தைனா யாரு எங்க அம்மா தானே
ஆமா அப்றோ நீ நீங்கடா கோடும இந்த உலகத்துல
ஐயய்யய்யோ ஒழுங்கா கேக்க மாட்டிது ஒழுங்கா பேசுங்க
ஒரு நிம்ஷோ ஒரு நிம்ஷோ ஆஆ இப்ப இப்ப கேக்குதா
ஆஹ் வாய் என்ன இது வச்சுக்கிட்டு பேசுனிங்களோ மைக்கு
ஆமா
இப்பயு ஒழுங்கா கேக்கல
ஒழுங்காகேட்க மாட்டேங்குதா
ஃபோன் போச்சு போல ஒங்களுது ரிப்பேர் அயிச்சி
இப்பக்கேக்கும்பாரு
உம்
இப்ப கேக்குதா
உம்
உம் அவ என்ன பறேன் எனக்கு என்ன சிம் ப்பியா
யாரு
அவுக அச் அவுகதே ஒங்க அம்மாதே
ஆமா அத்தை
உம்
அத்தை சிக்கன் சமைச்சு சாப்டிட்டு இருக்கா
தெரியும் எனக்கு சிக்கன் ஆனா சத்தியமா எனக்கு சிக்கன் எனக்கு தெரியாது
உம்
என்ன சாப்பாடுனே தெரியாது
ஆஹ்
உம்
திடீர்னு என்ன எடுக் க்க என்ன பண்ண என்ன செய்யனும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு காய் என்ன இருக்கோ பாருமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டு ஒரு காயும் இல்ல அப்படின்னு சொல்லுச்சு அஹ் நான் வேணா போய் சிக்கன் எடுத்துட்டுரவா அப்படினு கேட்டுச்சு காசு ஏதுமா அப்படின்னு சொன்னே இருக்கு ஒரு இரநூறு ரூபாய் இருக்கு சேரி அபிடிதா
ஹ
செரி பாாருன்னு சொன்னே போய் எடுத்துட்டு வந்து சமச்சு வச்சுட்டு உட்காந்துருச்சு
இன்னைக்கு தட்சினாமூ்த்திக் கானி நீ சாப்பிட மாட்டல வியாழகிழம
நாலாஞ்சு சாப்பிடுவேனே யாரு சொன்னா அந்த வியாழனு வெள்ளிலா பாக் அதே மாட்டே
என்ன சாப்புடுவ வேரதம் மட்டும் இருக்கா
அதுருப்பே அது இருக்கையில மட்டும் அதெல்லா குறைச்சிக்குவேன் வெள்ளி சாப்பிட மாட்டேன் செவ்வா சாப்பிட மாட்ட முருகனுக்கு மத்த நாள்ல வந்துப் பிரதோஷம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மட்டும்
உம்
வியாழன்லா இருந்ததில்ல சாய் பாபாக்கு நா இருக்க மாட்டேன் சாவுத்திரி தான் இருந்துச்சு முன்னாடி
இம்
உம்
இன்னாமலே இருக்கும்
ஆஹ் அதனாலதான் நாங்க அந்த அந்த கோயிலுக்கு
அதனால நான் சந்தையில சந்தையில வாய்ந்திங்கிறதே விட்டுட்டேன் வியாழக்கிழம சந்தையில ஏதாச்சும் தவ உ முன்னாடிதா சொல்லிக்கிட்டே இருப்பேன் அஹ் முன்னாடிதா எதா சொல்லிக்கிட்டே இருப்ப இப்ப எதையுமே கண்டுக்கல அதுக் என்ன விருப்பம்போது நல்லா சாமிய கும்படற கும்புடு அப்டின் உட்டுட்டே
ம்
ம்
முன்னாடி அதுவே ரொம்ப கும்புடா
ம்
ம்
இப்பதா கடைக்கே வரே கைகால்ல வலிக்கிது
உக்காந்தே இருக்க தா நானே இப்ப என்னமோ ஒரு பதினஞ்சு நாளா வீ கற்தே எனக்கே எரிச்சலா இருக்கு பேசாமா ஆஃபிஸுக்கு போனா தா சரியா வரு சொ துர்பாவொ வீட்ல இருக்கவு அப்டே சோம்பேறித்தனமா இருக்
கால்லே அண்ணே வந்து கூட்டிப் போனாரு கூட்டி போவ அங்குட்டு பாத்தே கடைய பூட்டி இருந்த்ச்சு என்ன ஆளக் காணுமே ம்ம அப்பா கொழந்தைங் வாழ்க கட வேல பாக்குறாங்கல ஆள காணமே
தொறந்து இருஞ்ச்சா பூட்டி இருஞ்ச்சா ஆ ஆஃபீஸ் எல்லா பாத்தீயலா மாறி இரு
ஏ
ஆ
இப்டி உள்ள சித்திய இப்டி ஆக்க போறேன்னு சொன்ன மாரி ஆக்கிட்ட
ஆ எப்டி ஆக்கிட்டாரு மூணு மாசத்துல அசூரா வளர் ச்சீன் சொல்லனு அவரல்லா
யாரு
அந்தா அவருதா நா இருக்கேல்ல கட புரோக்கர்தா எட புரோக்கரு எப்டிதா சம்பாறிச்சாருன் தெர்ல மகளுக்கு சடங்கு வச்சாரு சடங்கு வச்சோன்னே பூமி பீஜ போட்டாரு பூமி பூஜை போட்டோனே வீட கட்டி பாலகாச்சினாரு பாலகாச்சினா அ கிறிஸ்டின் வீடு
அத அதே அந்த இது செய்முறைம நல்லா இருக் செஞ்சு வெச்சிருப்பாக அப்படித்தா இப்ப நா கூட வேலை பாக்கற பூரா பேரு அப்படிதா ஒரு வீடு இப்ப ஒண்ணுல செய்முறை நருக்குன்னு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செஞ்சிருப்பாங்க இப்ப ஒரு லட்சம் செஞ்சங்கனா ரெண்டு லட்ச செய்வாக ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப் பாத அவுங்க அவுங்க வா ஒரு ஒரே கட்டத்துல வந்து கட்டத்தட்ட இருபது லட்சம் முப்பது லட்சம் வரு என் நா சீட்டு வாங்கி கட்றல அவருக் ஆ இருபத்தி மூணு லட்ச ரூபா வந்துச்சு செய்முற வீடு வாங்கிடலாமே
அது அதே அவருது வந்து எடோ இருந்துச்சு எடோ இருந்துச்சு குட்டி வீடு கட்டி அதுலதாருந் ஆ நம்ம மூணு கட இருந்துச்சு லைன்னா அது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட் த செம்மையான இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்ட காச வீட்டுக்கு தண்ணி மாதிரி செலவழிச்சு மாத்திக்கிட்டு இருக்காரு இப்ப நா இருந்தப் பக்கத்து கடைச்
அப்ப அவருக்கு ஒரோ ஒரு பொண்ணு மட்டுதானா
ஒரு பொண்ணு ஒரு குட்டி பைய
ஆ
ராம்க்கு ஒனுக்கு நடுவுல இருக்கற மாரி ஒரு பைய
சேரி சேரி
ம்
ஐயா வாழ்த வீட்டுதேவைல
புரியல
இங்க ஒரு ஐயா அங்க உட்காந்து பேசிட்டே இருப்பாருல்லையா அவரா
ஒரு ஐயா அந்த ஐயா வந்து இந்த அண்ணனோட ரிலேஷன்
செரி செரி
ஆ
ஆ ஓக்கே
செரி அப்பறம்
ஒரு அக்கா சோறு ஊட்டிட்டே நிக்குமே அங்க தானே ஆ நைட்டி போட்டுட்டு சோருட்டிட்டு நிக்கு ரோட்ல எல்லாரையு போரா வரவங்க பேனு மதுரக
இவரு வயசான மாரி இருப்பாரு அது சின்ன பிள்ளையா
உம் அத அ ஆன் பாக்கு
ம்
சேரி
சாப்ட்டிகலா
சா ட்டே
செரி செரி செ
செரி பாருங்க நா பாத்துட்டு
ம்
ஆ கூப்புறே
உம் கூப்புடுங்க